ஹலோ சிஸ்
ஆ சொல்லுங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே சிஸ்டர் நீங்க என்ன பண்றீங்க
வந்து பிள்ளைங்கள அனுப்பி விட்டே ஸ்கூலுக்கு இப்பதா வேல முடிச்சே ஆமா இப்பதா வேலயெல்லா முடிச்சே
சேரி சிஸ்டர் சாப்டீங்ளா
ஆ சாப்டே சிஸ்டர்
அ நானா நானு இப்பதா சாப்புட்டு முடிச்சி கை கழுவிட்டு சேரி உங்ககிட்ட பேசலாமேன்ட்டு வந்தே
என்ன சாப்பாடு இன்னிக்கி
இன்னைக்கா சிஸ்டர் அது வெஜிடெபிள் புலாவ் மாரி பண்னே சிஸ்டர்
சரி சரி இல்ல லிவ்க்குலா எங்கயு போலயா
லீவுதா சிஸ்டர் நலா அவ்ளோ தூரோ போமாட்ட சிஸ்டர் அம்மா வீட்டுக்கு போவே இல்லன்னா இந்த கோயிலுக்கெல்லா போயிட்டு வருவே அதிகமா எங்கேயு போமாட்டே சிஸ்டர் நீங்க எங்கயாவது போவீங்களா
நாங்க போவோ அத பாண்டிச்சேரி போவோ பிளாக்தண்டர் அது மாரி போவோ
அப்படிங்களா சிஸ்டர் நாங்கல்லா அவ்வளோதெல்லா போமாட்டோ சிஸ்டர் வெளிநாடுல்லா போயிருக்கீங்களா சிஸ்டர் இப்ப வ உள்ளவங்கல்லா அடிக்கடி வெளிநாட்டு பயணந்தா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப உள்ள பு இப்ப உள்ள புள்ளைங்களு அததா எது எதிர்பாக்குது வெளிநாட்டுக்கு தா போணுனு நீங்க எதாவது வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்களா
ஆ போயிருக்கே போயிருக்கே வந்து செங்கபோரு ஆறு வருஷத்துக்கு முன்னடி போயிருக்கே ஆ ஆனா கொஞ்ச ப்ராசஸ் தா கொஞ்ச அதிகமா இருக்கு செலவு கொஞ்ச அதிகமா இருக்கு
அப்டியா
ஆமா
எப்படி சிஸ்டர் ஏ நானு போகணுன்னு தா ஆசையா இருக்கு அத அப்ளை பண்றதுல எப் அப்டி எங்க போயி நீங்க பாக்கணு இதெல்லா கொஞ்சோ சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்ச வசதியா இருக்கு
சரி சரி நா சொல்றே சிஸ்டர் ஒண்ணுல்ல உங்க ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதா
சரி
முன்னாடியா அப்ங்க அப்பயின்மெண்ட் வாங்கிகிட்டு நம்ம போஸ்ட் ஆபிஸ்குக்கே இப்பொல்லா தொறந்துட்டாங்க பாஸ்போர்ட் ஆபிஸு ஆமா அதுல நம்மன்னா கொஞ்சோ அது வசதியா இருக்கு நம்மளுக்கு
ஆ
அதுல அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக் பயஞ்சு இருவதுனால பாஸ்போர்ட் வந்துரு உங்களுக்கு
சேரி சரி
வந்து போலீஸ் வெரிபிகேஷன் இருக்கு அது முடிச்சுட்டு ஒரு டென் டேஸ்லயே வந்துரு
அப்டியா
ஆமா வந்த உடே நம்ம கைக்கு பாஸ்போர்ட் வந்த நம்ம அந்த விசா எடுத்து நாம போ வேண்டியதா
அப்டியா உங்க வெளிநாட்டு பயணத்த பத்தி சொல்லுங்கள
ஆ ரொம்ப நா ரொம்ப நல்லாருக்கு நம்ம எ கணவர் அங்கதா வேல பாக்குறாங்க
சரி சிஸ்டர்
அதனால நாங்க போயி ஒரு மாச இருந்துட்டு வந்தோ நல்லா ரொம்ப நல்லாருக்கு
அங்க செலவுகள்லா எப்டி சிஸ்டர் மேனேஜ் பண்ணுவீங்க
செலவல்லா வாடகதா சிஸ்டர் அதிகமா இருக்கு மத்தபடி எல்லாமே நம்ம ஊருக்கு கொஞ்சம் வந்து சமமாதா இருக்கு இப்ப காய்கறி அம் அந்த சம் சமையல் பொருட்கள் எல்லாமே கொஞ்ச கரெக்டா தா இருக்கு போ மத்தபடி வந்து நம்ம எங்காச் சிரிசா சுற்றுலாத்தலங்கள் அந்த மாரி போகும்போது தா கொஞ்ச வந்து காசு வந்து கொஞ்ச அதிகமா இருக்கு சார்
அப்டியா சிஸ்டர் அ தோராயமா நீங்க எவ்ளோ ச எடுத்துட்டு போ எவ்வளோ செலவு அங்க கெடைக்கு இதாவு
நம்மளுக்கு இங்க போயிட்டு வர்றதுக்கே ஏ ம் பிளைட் டிக்கெட்டுக்கே நம்மளுக்கு எப்டியோ ஒரு ஐம்பது ரூபா வந்துரு சிஸ்டர் அப்பறோ அங்க வாடகதா சிஸ்டர் கொஞ்ச அதிகமா இருக்கு
அப்படியா சிஸ்டர்
ஒரு ஒன்ற லட்சத்து மேல ஆகு
அப்டியா சிஸ்டர் அ
மத்தபடி ஒன்னு மத்தபடி செலவுகுடாதா ப்ரச்சன இல்ல மத்தடி நா சுத்தி பாக்குறதுக் கொஞ்சோ செலவாகு நம்ம சாப்பாடு செலவில்ல கொஞ்சோ அதிகமா இருக்கு
அப்டியா எனக்கு என்ன ஆசனா இந்த மலேசியால முருகர் இருக்காருல
ஆமா
எனக்கு அந்த முருகன் கோயிலுக்கு போணுன்தா சிஸ்டர் ரொம்ப நாள் ஆச அத எப்டியாச்சு நா போய் பாத்தர்ணு
போய்ட்டாங்க போய்ட்டாங்க நல்ல இருக்கு போயிட்டு வாங்க ஒரு தட போயிட்டு வாங்க புள்ளைங்கள அழச்சுட்டு போயிட்டு வாங்க இப்ப லீவுக்கு போனாதான உண்டு
கண்டிப்பா நீங்க போயிருக்கீங்ளா
அங்க போனதுல்ல சிஸ்டர் நாங்க சிங்கப்பூருக்குதா போய்ருக்கோ
சிங்கப்பூர்லயா சிங்கப்பூர்ல எந்தெந்த எடலா நல்லாருக்கு பாக்கறதுக்கு
மெரினா போய் நல்லாருக்கு மத்தபடி கார்டன் பொட்டானிக்கல் காட்டன்ருக்கு பூங்கா இருக்கு
செரி
அப்ப சைனா டவர் இருக்கு அந்த மேடலா கொஞ்சோ பாக் நல்லாருக்கு சிஸ்டர் அங்கல்லா கொஞ்சோ அங்க வந்து நம்ம செலவுலா அங்க கம்மிதா உங்குளுக்கு மெ மெரினா ல்லா அதெல்லா கம்மிதாருக்கு மத்தபடி யூனிவர்சல்ல அந்த ஒன்னுருக்கு அங்க போனாதா கொஞ்சோ அதிகமா இருக்கு செலவு அதிகமா இருக்கு சிஸ்டர்
காசு அதிகமா செலவு அங்கதா அதிகமா இருக்கு
யுனிவர்சல்ல மட்டுதா அதிகமா இருக்கு மத்தபடி எல்லா எடத்திலயுமே நம்முளுக்கு நம்புளுக் பா நம்புளுக்கு தோராயமாதா இருக்கு
நம்ம ஊர்ல கெடைக்குதுல சிஸ்டர் மீனு காய்கறி கறிகள் அதெல்லா அங்க கடைக்குமா எல்லாமே உங்குளுக்கு ஃப்ரெஷ்ஷாவே கடைக்குமா இல்ல எப்புடி கடைக்கு
எல்லாமே நம்ம ஊர் மாரி எல்லாமே இருக்கு சிஸ்டர் எல்லாமே நம்ளுக்கு அங்க கறிலா வந்து பாட் பாட்டாவே வெச்சிப்பாங் லெக் பீஸு ஈரல் அந்த மாரி தனித்தனியாவேதா அவுங்க வெச்சிருப்பாங்க உங்குளுக் கு அங்க நம்ம வேணுங்கறத போய் எடுத்துக்க வேண்டிதா சிஸ்டர்
அப்புடியா சிஸ்டர் நம்ப ஊரு டி மார்டு மாரின் சொல்றீங்க
ஆமா ஆமா எல்லா வெரைட்டியு கடைக்கு இங்க கடக்க கீரைல இருந்து முருக கீரைல இருந்து மஞ்சத்தூள்லருந்து பிஸ்கெட் வரிக்கு எல்லாமே கடைக்கு சிஸ்டர் அங்க
அப்புடியா சிஸ்டர் நானு போய் பாக்கணு சிஸ்டர் எனக்கு வந்து சிங்கப்பூர் போனுலா ஆச இல்ல எனக்கு ஆனா மலேசியா முருகன பாக்கணுனு ரொம்ப நாள் ஆச நா அந்த பட நா ரொம்ப முருக பக்தியரா அதனால நா அடிக்கடி முருகன் கோயிலுக்குதா அதிகமா போவே அதனாலதா அதா நானு ஆசப்பட்றே மலேசியா முருகன ஒரு தடவயாது வாழ்க்கைல போய் பாத்துட்டு வந்துரணூனு நானு எ கணவர்ட்ட அடிக்கடி இததா கேட்டுகுட்டே இருக்கே
இந்த பேக்கேஜ் மாரி போட்டு போறாங்க சிஸ்டர் மூண் நாளைக்கு அதுல கூட போய்ட்டு வர்லாமே நீங்க
ஆமா சிஸ்டர் நானு அந்த மாரி இததா தேடிக்குட்ருக்கே பாப்போ சிஸ்டர் கொஞ்சோ காசல்லா ரெடி பண்ணிக்குட்டுதா போணுன் நெனைக்குற
அந்த மாரி போனாகூட கொஞ்சோ செலவு கொஞ்சோ கம்மியாதா இருக்கு உங்குளுக்கு இப்ப நம்ம ரூமு வாடகலா எடுக்க தேவல்ல அவுங்ளே அவ்ங்களே வந்து நம்மளுக்கு வந்து ஹோட்டல ஒரு ரூம் கூட புக் பண்ணி தருவாங்க ஆ அந்த மாரி போனா கூட உங்களுக்கு வந்து கொஞ்ச காசு கொஞ்ச கம்மியா தா இருக்கு
சேரி சிஸ்டர் நம்ப ஊர்ல சாப்பாடெல்லா எப்டி இருக்கு நார்மலா வந்து சோறு கொழம்பு ரச சாம்பாரு கூட்டு பொரியலு பாயசோ அப்பள வட இந்த மாரியெல்லா நம்ம அங்க போய் எதிர்பாக்க முடியுமா
அதல்லா பாக்க முடியாது சிஸ்டர் அங்கலா வந்து இது அந்த நூடுல்ஸு பாதி வெந்திருக்கு பாதி வேகாமருக் இப்போ அந்த மெய்தா இருக்கு
அதெல்லா எப்டிதா சாப்புட்றாங்களோ
நெறைய சூப் ஐட்டம் மாரி நெறையா சாப்டுவாங்க
அப்டியா
ஆமா
நீங்க என்ன ட்ரை பண்ணிருக்கீங்க அங்க போயிட்டு
நாங் ரொம்ப வெளில ரொம்ப சா சாப்ட்டதில்ல சிஸ்டர் எ ஹஸ்பண்ட் வந்து வே வேலைக்கு போயிடுவாங்க நா வீட்லேதா சமச்சு சாப்ட்டே வீட்ல கொஞ்ச பொருள் அங்கெருந்தே எடுத்துட்டு போனோ பாத்தரோ அ மளிக பொருட்கள் புளி மொளகாத்தூளு அது மாரி இங்கருந்தே கொஞ்ச எடுத்துட்டு போயிட்டோ
அப்டியா
அங்க போய் காய்கறி மட்டு வாங்கிக்கிட்டோ அன் அன்னைக்கி தேவ காய்கறி மட்டு வாங்கிக்கிட்டோ
அது ஏ நீங்க அங்கே வாங்கிக்கலால மொளகாத்தூளு புளியெல்லா அங்க கெடைக்காதா அப்ப
நம்பவூரு டேஸ்ட்டுக்கு அது நல்ல இருக்காது சிஸ்டர் அங்க பேக்கே பேக்கேஜுல இருக்கு நம்ப வீட்டுல ஆரைக்கிற மொளகாத்தூளு தா நமக்கு நல்லாருக்கு ஓ வரேன்ட்ட ஆமா ஆமா சிஸ்டர்
அந்த மாரிலா நமக்கு ஒத்துக்காதுப்பா நம்ம எ ஒடம்பு ஏற்கனவே ரொம்ப ஒடம்பு முடியாம போயிட்ருக்கு இதுல அத வேற நம்ம சாப்ட்டம்னா அவ்வளதா
முத்தழகு இப்ப எங்காச்சு வெள்ல அழச்சு போறீங்ளா இப்ப லீவுக்கு கு கோடை விடுமுறைக்குலா
கோடை விடுமுறைக்கு நாங்க போயிட்டு வந்தோ கொடைக்கானல் போயிட்டு வந்தோ அந்த அருவியெல்லா பாத்து ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு நாங்க கொடைக்கானல் போனோ இந்த தடவ
வாட்டர்லாண்ட் அது மாரிலா போவீங்களா
அதெல்லா போல சிஸ்டர் அங்க சின்ன புள்ளைங்கலா இருக்கா கீழ கீழ உழுந்துட்டாங்கனா சரி வராது அதனால அங்கலா நா கூட்டு போல கொடைக்கானல அப்டியே இவ கார்ல ஒக்காந்துகிட்டு அப்டியே சுத்தி பாத்தோ அந்த இதேல்லா த தாமரைவேல் பூங்காலா போட்ருப்பாங்க அந்த எடத்தலா நாங்க போய் நல்லா சுத்தி பாத்தோ தோட்டக்கலைகள் மாரி நெறையா வச் ச்சுருந்தாங்க நல்லா இருந்தது நீங்க வேணா ஒரு தடவ கொ கொடைக்கானல் போயிட்டு வாங்களே
அ சேரி சிஸ்டர் நீங்க சொன்னது பாக்க எங்களுக்கு ஆசயாதா இருக்கு போகற்த்துக்கு
கண்டிப்பா சிஸ்டர் அங்க பூவெல்லா விப்பாங்க சிஸ் ஸ்டர் அந்த பூ வாடவே வாடாது மலர் கண்காட்சி எப்போது ஊட்டிலதா சிஸ்டர்ன் போடுவாங்க நா கொடைக்கானல்ல பாத்தது கெடையாது நீங்க எது பாத்துருக்கீங்ளா ஊட்டில
அதெல்லா போனதில்ல சிஸ்டர் நாங்க இன்னு
நீங்க பாக்கலப்ப ரோஸ் கார்டன் போனீங்கன்னா வச்சுக்கோங்களே அங்க ரோஜா பூவாலயே சூப்பரா எல்லாமே ரெடி பண்ணிருப்பாங்க இங்க உங்களுக்கு பாக்க பாக்க ஆசயாவேருக்கு
ஆமா நாங்கள தொலைக்காட்சிலெல்லா பாத்துருக்கோ ஆனா யா யான மேரி வுல்லா நல்லா டெக்ரேஷன் பண்ணி வெச்சுந்திருப்பாங்க டிவில தா சிஸ்டர் நாங்க பாத்துருக்கோ நேரடி பாத்ததுல்ல
அப்டியா காய்கறிகள வெச்சும் அலங்காரம் பண்ணி வெச்சிருப்பாங்க
ஆ
ம் நீங்க ஒரு தடவ போய் பாருங்களே அப்ப தெரியு உங்களுக்கு
சரி எங்கச்சிப்போயிக்கீங்களா
வேற எங்க சிஸ்டர் கோயிலுக்கு தா சிஸ்டர் அடிக்கடி போவ எனக்கு முருகன்னா ரொம்ப புடிக்கு அதனால முருக கோயில் எங்க இருக்குன்னு தேடி தேடி பாத்து பாத்து போவே சிஸ்டர் நானு நீங்க சிஸ்டர்
நாங்க வந்து வேற எங்கயு போல அம்மா வீட்டுக்கு போவோ இங்க பக்கத்துல பாண்டிச்சேரி இருக் கு அங்க போவோ அங்க பிள்ளைங்க வெளா வாட்ர் கேம்மல்லா தண்ணி கேம்லா நெறைய இருக்கு அங்க பசங்க கொஞ்சம் அந்த வெயிலுக்கு கொஞ்சம் நல்லா வெளாடுவாங்க
அப்டியா
ஆமா அதுக்கு போவெ போவோ அதுலயு ஒரு நாள் ஆயிடு போயிட்டு வர்துக்கு
அருவியில்லா குளிச்சிருக்கீங்ளா
ஆ போயிருக்கோ சிஸ்டர் அதெல்லா போயிருக்கோ
அப்டிங்களா நாங்ளும் ஏற்காடு போறன்னு சொல்லிட்டு என் தம்பி தம்பி பொண்டாட்டி கூட போனோம் பாருங்க அப்ப என்னா பண்ணிட் நா இவன் அருவில குளிக்கணுன்னு எங்கள அழச்சிட்டு போய்ட்டா அதுவு எங்க இருக்குனு பாத்தீங்ன்னா மலையோட அடிவாரத்துல இருக்கும் போல அந்த தரிவி அஜய் யோ அவ்ளோ படிகட்டு எத்தனாயிரம் படிகட்டோ எறங்கி நாங்க போயி ரொம்ப கஷ்டப்பட்டுதா சிஸ்டர் அந்த அருவியோட அனுபவமே எனக்கு புடிக்கல
மறக்க முடியாம வந்தீங்ளோ
மறக்கவே முல நடக்கவும் முடியல அந்த அனுபவத்த என்னால மறக்கவும் முடியல
ஓகே
இன் இன்னைக்கி நெனைச்சாலு அது ரொம்ப எனக்கு கஷ்டமா பயமா இருக்கு கஷ்டத்த கூட சொல்ல முடியாது ரொம்ப பயமாருக்கு
வே வேற எதாது பா போற மாரி ஏதாவது அஹ் எடந்தா சொல்லுங்க போயிட்டு வருவோ புதுசா பாக்குற மாரி இருந்தா
புதுசா பாக்குற மாரினா நீங்க வந்து அங் மூணார் போயிட்டு அதுல வட்டவாடான்னு ஒரு எடோ இருக்குங்க அது வந்துன்னா கிராமத்து மக்கள் வசிக்கிற எடோன் நெனைக்கிறே அது நீங்க வேணா ஒரு தட அங்க போயிட்டு பா வாங்களே
எப்புடி போவணு அங்க எபுடி போணும் கொஞ் சொல்லுங்ளே எனக்கு தெரியாது நா போனதில்ல எப்டி போனு எனுக்கெல்லா சொல்லுங்க கொஞ்சோ
ஒண்ணு இல்லங்க நீங்க அதுக்கு நீங்க சொன்னீங்கல்ல எல்லாரு சேந்து இந்த பேக்கேஜ்னு சொல்றாங்கன்னு அந்துக்கு மூணாறு போறதுக்கு அதே மேரி வசதிகல்லா இருக்கு நீங்க உங்க குடும்பத்தோட வந்து நீங்க போயிட்டு வர்லா
இது மல மேல போமா மல மேல ஏற மாரி இருக்குமா சிஸ்டர்
ஆமா சிஸ்டர் மலையில போயிட்டு ஆறு மூணு மலைய தாண்டி போணும் மூணாறுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது மூணு மலைய தாண்டிதான் இருக்கு மூணாறு
சாப்பாடெல்லாம் சிஸ்டர் அங்க எப்டி இருக்கும்
சாப்பாடெல்லாம் எதிர்பாக்க முடியாது சிஸ்டர் நம்ப வீட்ல செய்ற மார்ல்லாம் அங்க நல்லா இருக் க்காது எங்க பாத்தாலும் அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டு மேகி பாக்கெட்டு தான் தொங்கும்
ரெடிமேடா இருக்குன்னு சொல்றீங்க
ஆமா சிஸ்டர் மேகி என்ன பண்ணுவாங்க சும்மா சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வுட்டு ரெண்டு முட்டையை உடைச்சு ஊத்தி அது கிண்டி குடுப்பாங்க சிஸ்டர் அதவு அது என்ன சொல்றதே தெர்ல சிஸ்டர் வேற வலி இல்லாம வாங்கி சாப்பிடுவோ
காய்கறில்லாம் போட்டு கொடுப்பாங்களா அதுல பசங்க சாப்பிடடுறதுலையா உடம்புக்கு கெடுதல் இல்லையா அது
இல்ல சிஸ்டர் காய்கறி எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் நி நின்னு நம்மளால வாங்க டைம் இருக்காது சிஸ்டர் நேரம் ஒதுக்க முடியாது அதுக்கெல்லா நம்பளால நம்ம போற வழியெல்லா இந்த இது இருக்குல்லா சோளம் இருக்குல்ல
வா
சோளத்தை நல்லா சுட்டு தருவாங்க அதுல மொளகா பொடி மிளகு பொடி உப்பு